சொல்லுங்க நல்லா தெரியுங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
எல்லா நல்லா இருக்குறாங்க
அப்றோங்க நானுங் கூட இங்க ஒரு விசியமா பேசலான்ட்டுதா கூப்ட்ருக்கே ஃபிரீயா இருக்கீங்ளா
ஃப்ரியா தா இருக்கறே சொல்லுங்க
சேரி சேரிங்க நாங்க ஹோ லோன் போட்ருக்கங்க வீடு கட்லான் சொல்லிட்டு லேண்ட் ஒன்னு வாங்கி போட்ருந்தோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
அப்டிங்ளா
ஆமாங்க சேரி அது விஷ்யமாதா பேசலான்ட்டு கூப்ட்ருக்கே
ஓகேங்க
இப்ப லோன் எங்களுக்கு சாங்ஷசன் ஆகுற ஸ்டேஜுல இருக்குதுங்க நீங்க இப்பதா வீடு கட்னீங்ளா சேரி சொல்லிட்டே இருந்தீங்ளா நாங்களு லோன் போட்டுதா அப்ற அதுலா பண்ணீர் பண்ணிருக் கோ அப்டின் சொல்லிட்டு சேரி அதனால தா அந்த டீடேல் எல்லா கேட்டுக்கலா எப்டி வீடு எப்டிங்க இன்ஜினியர் கிட்ட குடுத்துக்கீங்ளா எப் ப்டி பிளானிங்குலா யாரு அவ்ங்களோட பிளானா உங்களோட பேனா சேரி அது விஷ்யமா தா கேக்கறக்கு கூப்ட்டுக்கே
அப்டிங்ளா நம்ம வீடு வந்து பிளானுங்கிறது எல்லாருமே சேந்து பண்ணதுதாங்க
செரிங்க
அதுல செலக்ட் பண்ணம்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனித்தனி ரூமுங்க
அப்டிங்ளா பரவால்லையே
ஆமாங்க அதுல அட்டாச்டு பாத்ரூம்ல இருந்து டிசைனிங் அவ்ங்கவுங்களுக் புடிச்ச டிசைனிங்ல வெக்கிற மாரி என்ஜினியரிட்ட பேசி வுட்டுதுங்க
செரிங்க என்ஜினியர் வெச்சா பண்ணிருக்கீங்க
ஆமாங்க இன்ஜினியர் வெச்சு தாங்க பண்ணோ சேரி
செரிங்க
ஏனா நம்மளோட டிசைன்க்கு இதெல்லா பாத்தீங்னா அப்றோ ஸ்கொயர்ஃபிட்டு அந்த எட் கால்குலேஷன்லா போட்டம்னா மேஷன் ஒர்க் பண்ணுறக்கும் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறது வித்தியாச இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக் கேங்க
ஆமாங்க
ஏனா மேசன்னா அளவுகள்லா கரெக்டா வராது மேட்ச் ஆகாது
செரிங்க
அப்றோ நம்ம வாஸ்த்துக்காக பாக்கணு அப்டின்னா இன்ஜினியரு தா கரெக்டா பாக்க விட்டா பண்ணிருவாங்க
ஆமா ஆமாங்க
ஒரு பில்லர் போட்றாங்கன் வெச்சுங்க பில்லர் வந்து மேசன அந்த கெப்பாசிட்டி என்ன இதெல்லா அவ்ங்களுக்கு தெரியாது
ஆமாங்க
என்ன அதனால என்ஜினியர்னா அவ்ங்க வந்து சிஸ்டத்துலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு எவ்வளவு லோடு பில்டிங்கு லோடு என்ன அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க
ஆமாம்மாங்க நீங்க லோன் போட்டிருக்கீங்களா இல்ல ரெடி ஆய்தாங்களா
ஆமாங்க நாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் தான் போட்டிருக்கறேங்க
ஓ செரிங்க செரிங்க
ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தியா வர்துனால ஃபுல் அமௌண்ட் வேண்டாம் சொல்லிட்டு போட்டோங்க
செரிங்க இப்டி லோன் வந்துட்டு போட்டோம்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா குடுக் க்குறாங்களா இல்ல எப்டிங்க அந்த லோன் சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிர்ச்சிங்களா
லோன் வந்து த்ரீ டைம்ஸில செட்டில் பண்ணுவாங்க
செரிங்க
நம்ம பேஸா பேஸ் லோன்னு குடுப்பாங்க அப்றம் மிடில்ல ஒன்னு கணிச்சங் லோனா
செரிங்க
அத பேஸ் சும்மா அவுங்களுக்கு வந்து பஸ்ட் ஸ்டாடிங்ல போடுற இல்லைங்களா அஸ்தி வாரம் எல்லாம் போட்டுட்டு பேஸ் மாட்டேன் சொல்லிபுடுவாங்க
ஆமாங்க
அது போட்டோம்னா அதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் குடுப்பாங்க
சேர் சேரிங்க
அதுக்கப்பறோ ஒரு ரூப் போடுற இல்லைங்களா
ஆமாங்க
அது ரூப் போடும்போது ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க அப்பறம் பைனலா நம்ம வந்து பினிஷிங் கொடுக்கும்போதுதான் மீதி அமௌண்ட் ஃபுல்லா செட்டில் பண்ணுவாங்க
செரிங்க
ம்
இப்போ நீங்க மெட்டீரியல என்ன பண்ணீங்க அவங்களே வாங்கி இது பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க மொத் மொத்தமா பேசி விட்டுட்டீங்களே இல்ல நீங்க வாங்கி ஏதாவது குடுத்தீங்களா
இல்லங்க அவங்களே எல்லாமே போட்டுக்குவாங் க அந்த மெட்டீரியல்ஸ் தகுந்த மாரி தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்ணி தருவாங்க
குவாலிட்டியா போடுறாங்களா
குவாலிட்டி வந்து நம்மட்ட சொல்லிருவாங்க அவுங்க வந்து இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்குறாங்க அப்டின்னா அந்த மெட்டீரியல் வாங்க நான் இந்த பிராண்ட்ல வாங்குறேன் இந்த சைஸ்ு வரும் இவ்ளோ திக்னஸ் வரும் அப்டின்னு சொல்லுவாங்க
செரிங்க
அது நம்மளுக்கு ஓகே அப்டின்னா பண்ணிக்கலாம்
ஓ ஓ செரி செரிங்க ம் செரி அப்புறம் ஒர்க்ல்லாம் கரெக்டா உங்களுக்கு ஆளுங்க கரெக்டா மேட்ச் ஆயிட்டாங்களா
ஏதோ ஒரு நாய்ஸ் மூவாகுதுங்களே
என்னங்க
நாய்ஸ் ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வர்ர மாரி இருக்குங்க
நாய்ஸ் வருதுங்களா செரி செரிங்க ஒண்ணும் இல்லைங்களே நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குங்களா இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்
சரி சரிங்க அப்பறோ வீட்ல கபோர்டு ஒர்க்லா பண்ணிருக்கீங்கன் சொல்லிருந்தீங்க கபோர்டு ஒர்க்லா அவ்ங்கிட்டே குடுத்துட்டீங்ளா?
கப்போர்ட் ஒர்க் வந்து எல்லாமே நம்ம செவுத்துல அட்டாச் பண்ற மாரி தா பண்ணிருக் கு அவ்ங்க கிரானைட்ஸ்ல வச்சு
சரி சரிங்க
டோர் மட்டுந்தா நாங்க செலக்ட் பண்ணி தனியா அது வந்து தனி அமொண்ட்ல பண்ணி குடுக்க சொல்லிட்டங்க
சரிங்க
எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்ளுக்கே குடுத்துட்டோங்க
சரிங்க
அவுங்க வந்து
செர் சரிங்க
உ
அ வீடுங்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க அது நல்லவுங்க கிட்ட குடுக்கணுல்ல நல்லா ஒர்க் பண்றவங்க கிட்ட கரெக்ட் தானங்க அதனாலதா கே க்றங்க இவ்ளோ தூரோ சரி நீங்க இப்பதா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனு
ஆமாங்க நம்ற அளவுக்கு கரெக்டான பர் சன வச்சு ரைட்டா பண்ணாதா வீடு நீட்டா இருக்கு
ஆமாங்க இந்த எடைல விட்டுட்டு போயிட்டாங்கன் வச்சுக்கங்க நம்ம லோன போட்டு கஷ்டப்பட்டு அது ரொம்ப ரிஸ்கா ஆயிரும் இல்லைங்ளா
ஆமாங்க அது கரெக்ட்டா நமக்கு அமையணு ரெண்டாவது வந்து நல்ல இன்ஜினியரோ அல்லது நல்ல வேலையாட்கள வச்சுக்கணு
உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி எவ்ளோ நாள் ஆச்சுங்க ஒர்க் முடிய ஃபினிஷ் ஆக
நமக்கு எயிட் மன்த்ஸ் ஆச்சுங்க
சரிங்க சரிங்க எல்லா ஃபினிஷ்ட்டாய் பண்ணிட்டாங்க ஏ பண்ணிட்டாங்க இல்லைங்ளா
இன்னு எல்லாமே ஃபினிஷ் பண்ட்டாங்க
ஓகே ஓகேங்க பரவாலைங்க அப்படிதா இருக்கணு நம்ம எல்லாமே வாங்கி குடுத்து அ பண்ணிட்ற நம்ளுக்கு அலச்சல் ஜாஸ்திங்க நம்ம
அலச்சல் வரு மேம் ரெண்டாவது வந்து ஃபினிஷிங் அப்டிங்றது வந்து நம்ம பண்ணும்னா வராதுங்க
ஆமாங்க ஆமாங்க
இப்போ வீடு வந்து எப்டிமு மேஷன் வச்சு பண்றோன் வைங்க நீட்டா கட்டிருவாங்க ஆனா வந்து எலிவேஷன் இதுக்கெல்லா வந்து மறுடியு ஒரு என்ஜினியர் கிட்ட போயி நம்ம டிசைன் போட்டு வாங்கிட்டு வரணு
ஆமாங்க
அப்றோ பாத்தீங்னா இந்த என்ஜினியர்ஸ் ஒர்க்கு அப்டிங்றது வந்து ஸ்கேலிங்க்லா கரெக்ட்டா வரும்ங்க
ஆமாங்க
இப்போ மேசன்அப்டின்னா வந்து அவுங்க கைல அவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்தா பண்ணுவாங்க உ
சரிங்க
அப்போ என்ன ஆகுங்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க
சரிங் சரிங்க இப்போ
ஆளுக வேல செய்றாங்கன்னா நம்ம வந்து காண்ட்ரக்ட்ல விட்டோம்னு ஒரு மாதரி வேல செய்வாங்க
செரிங்க
ஒரு லேபருக்கு செய்றாங்க அப்டின்னா அது ஒரு டைப்பா செய்வாங்க
செரிங்க
இப்ப திக்னஸ் வந்து செவுத்துக்கு பூசுறாங்க இல்லலிங்ளா
ஆமாங்க
இந்த செவரு வந்து ஒரு இன்ச்சு அப்டின்னா ஒரு இஞ்சு கணத்துல போச்சுன்னா கண்டிப்பா பூஷ் மட்டாங்க
செரிங்க
அப்ப என்ஜினியர் அப் அப்டின்னா இன்ஜினியர்கிட்ட மெஷினரிஸ் வந்து கரெக்டா வச்சிர்ப்பாங்க அவங்க வந்து மெஷரிங் பண்ணுவாங்க
செரிங்க
ஒர்க் பண்ணும்போது மெஷரிங் பண்ணி ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நீட்டா ஒரே மாரி ஷேப்புல வரு
செரிங்க
இவுங்க மேச்சிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தடி அடிப்பாங்க அதுல பாத்தீங்ன்னா ஒரு பக் ஓரிஞ்சி ஒருபக்கொ ஒன்றஞ்சி ஒருபக்கொ ரெண்டிஞ்சி இருக்கூ
செரி செரிங்க
அதுக்கு மறுடி வந்து எக்ஸ்ட்ரா பட்டி வக்கிறேன் சொல்ட்டு நெறைய காஸ் செலவாகு நம்ளுக்கு
செரிங்க
அவுங்க இன்ஜினியர் வேல செஞ்சாங்கன்னா அதையெல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க
செரிங்க
ஏனா நெறையா காசாவு செலவு பண்ணாம சிம்பிளா பண்ணுவாங்க
செரிங்க இப்போ உங்ளோட வேல ஒர்க் பண்ணாங்க இல்லைங்ளா அவுங்க வந்து எங்க ஏரியால வந்து எங்ளுக் க்கு எதாவ்து பண்ணி தருவாங்ளா வருவாங்ளா
கண்டிப்பா வருவாங்க சொல்லிலா சொன்னம்னா அவுங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ற மாரி ஆளுக வந்து இருந்திருப்பாங்க
செரிங்க
அப்புற இன்ஜினியர் மட்டு வந்து வந்து பாப்பாரு அவருக்கு நெறைய ரெண்டு மூணு சூப்பரவைசரு அந் மாரி இருக்காங்க அவுங்க அசிஸ்டன்ட்டு
செரிங்க
அவுங்க யாரோ ஒருத்தரு வந்து பாப்பாங்க டெய்லி
செரி செரிங்க
இந்த இன்ஜினியர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாருங்க
செரிங்க ஏனா எங்க வீட்லயு அவுரு ஒர்க்குக் போய்ட்டாருனா ரெகுலரா ஜென்ரல் ஷிஃப்ட் ட்டுன் போயிருவாரு ஏனா நா எனக்கு இதுல பெரிய அனுபவொ இல்லைங்ளா அதனால சரி கேக்லா நீங்க இப்ப தா கட்னதுனால உங்க ஐடியா கேட்டுக்லா அப்டி இப்டி பண்லான்னு அ அப்டின்ட்டுதா நீங்க எதாவ்து வந்து அவுங்க கூட பேசி விட முடியுங்ளா
பேசிக்லாங்க நீங்க ஒரு நாள்ள அவரையு கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க
செரிங்க
வீட்டுக்கு வந்து நாங்க கட்டிக்கிற வீட்டு பாருங்க அந்த டிசைன்ஸு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பொ புடிக்கும்
செரிங்க
கண்டிப்பா அவரும் வந்தாருன்னா இந்த டிசைன்ஸு வேற ஒர்க்கல்லா பாத்தாருன்னா நீட்டா இவரு க்கே வேலையக் குடுத்துர்ல்லாங்குற அளவுக்கு பேசுவாருங்க
செர்ரி செரிங்க
ஆ ஃபினிஷிங் வந்து அவ்ளோ அட்டகாசமா இருக்குங்க
செரிங்க பரவாயில்லைங்க ஒருத்தர்கிட்ட வேல செஞ்சா கம்ப்ளைண்ட் சொல்லாம நல்லா இதா சொல்றீங்க அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க
அந்தளவுக்கு பண்ணிக்கிறே நம்ம டிசைனும் வந்து நம்ம கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணி குடுத்துர்ணு
செர்ரிங்க செர்ரிங்க செரிங்க நாங்க வர்றோ அவசியமா இந்த வீக்குல வர்றோ ஓகேங்களா
ஓகேங்க வாங்க
ஓகேங்க தேங்க்யூங்க
தேங்க் யூ